கம் தோழி
ஆஹ் நலமா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நாங்கள் நலமா இருக்கோம் தோழி சாப்பிட்டாச்சுங்களா எல்லாரும் நல்லா இருக்கும் க்காங்க தோழி
சேரிங்க சேரி சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
பட்சு
சேரிங்க தோழி சேரிங்க தோழி ஏதாவது தலைப்புருக்கு ங்கலான் இன்னைக்கி பேசுறதுக்கு இல்ல நாம்ம ஏதாவது ஓகே செரிங்க தோழி மாடி மாடித் தோட்டம் பத்தி கொஞ்சம் விவாதிக்கலாம் கொஞ்சம் பேசலா அப்டின்னு சொல்லி நான் யோசிச்சி வச்சிருக்கே தோழி
ஆஹ் செரிங் தோழி
மாடி தோட்டம் ஆஹ் மாடி தோட்டம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தோழி அ நீங்க ஏதாவது அதுல
இருக்கு தோழி அனுபவம் இல்ல தோழி நாங்க அதாவது உண்மையாவே சொல்ல போணும்னு பார்த்தா அதுல வந்து நம்ம சொந்த வீடாருந்தா மட்டும் தான் நம்ம மாடித்தூ பண்ண முடியும் வாடகை வீட்டுல இருந்தா நம்ம மாடி விட்டு தோட்டமத்து வைக்கவே முடியாது சாதாரணமா நாங்க வந்து பாத்த பாத்திங்கன்னா ஒரு பூச்செடி வச்சோம் நாங்க அது வந்து பாத்தீங்கன்னா வாசல் சைடு ஜன்னலட்ட தான் வச்சோம் ஒரு பூச்செடிய அந்த அந்த தண்ணி அதுல ஒழுகி அந்த சிவத்துல வந்துட கூடானு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் பக்கத்திலே இருந்து
ஆமா நம்ம பாத்தீங்கன்னா ஆமா வாடகை வீட்டுல இருந்தாலே இது ஒரு பெரிய தொல்லையா இருக்கும் கொந்தள் கரைக்க இங்க சொல்கிறது ஆனால் மாடி தோட்டம் அப்படிங்கிறது ம்
அதுக்கப்பறம் அந்த செ செடி செடியில அந்த இது வழியா தண்ணி வந்துரக்கூடாதுன்னா அதுல ஒரு கவரை வச்சு அந்த கவர்ல தண்ணி வெளியல போணுமுன்ற அளவுக்கு நம்மள இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எங்களுக்கு தோட்டம் வளர்க்குறதோ செடி வளர்க்குறதோ எங்களுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் ஆ ஒண்ணமே நான தோழி சின்ன வயசுல கூட நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த மல்லி இலையெல்லாம் இருக்க ப மல்லி விதை இருக்குல்ல அது ஒரு நார்மலா ஒரு டபு வாழப் பொட்டு வச்சாலே நமக்கு மல்லி இத்தனை நாள்ஸ்
கொத்தமல்லி தல வரும் கண்டிப்பா கண்டிப்பா ம்
யூஸ் பண்ணுவோம் அப்ப அதுவே நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டுல த வளர்ந்து அந்தது நம்ம யூ பண்ணிக்கலாம் அப்டினு நம்மளோட தேவைக்காக அத நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்ப மாடி வீட்டு தோட்டம்னு இந்த ஒரு நம்ம அந்த வலைத்தளங்களெலாம் வரும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் இது நம்ம விட் மாடியில பண்ணலாம் ஒரு கோடி கொடி ஒரு பாவக்கா கொடி போடலாம் ஒரு அவரக்காய் கொடி போடலாம் ஒரு தக்காளி கண்ணு ஒரு கத்திரிக்கா கண்ணு அந்த நம்ம வீட்டுல அது முளைச்ச சாப்படையிலயே நமக்கு அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கும் ஆனா நிப்
ஆனா அதுக்கான வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது நமக்கு வீடு சொந்த வீடா இருந்துச்சு அப்டின்னா நம்ம தாராளம் நம்ம மாடி தோட்டம் போட்டு பண்ணலாம் இந்த மாடி தோட்டத்திலேயே நெறைய வகை பூச்செடியா இருக்கட்டும் காய்கறிகளா இருக்கட்டும் எது வேணா நம்ம ம் இஷ்டப்படி போடுறது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல பா ட்டிங்னா காய்கறிகள் எல்லாமே இயற்கை முறையில எதுவுமே வர்றது கெடையாதுங்க நெறைய காய்கறில வந்து செயற்கையா நெறைய வி ச்சுவலி இருக்கு அதனால என்ன ஆகுது நம்மளோட ஒ உடம்புதா பாதிப்பு ஏற்படுது சாதாரணமா இப்ப நீங்கதா க்குடும் உங்கள சூழ்ந்து இருக்கிற நண்பர்கள் கிட்ட கூட நீங்க சொல்லலா தாராளமா நம் ம்ளால பண்ண முடியல அப்டின்னாலும் நம்ம நண்பர்களுக்கு இந்த மாரி இந் த்த இந்த ஒரு விதமான ஆ யோசனை எல்லா நம்ம சொன்னோ அப்டின்னா அவுங்க கண்டிப்பா ஒருவேள மாடித்தோட்டம் போட முடியாட்டியும் வீட்டுக்கிட்ட அவங்க பக்கத் இதுலயே வந்து ஒரு சின்ன சின்ன காய்கறிகள் கத் கத்திரிக்கா இந்த பாகக்கா புதினா கொத்தமல்லி அது இல்லாம தக்காளி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காய்கறிகள் போட்டா தாராளமா அவுங்க வந்து வளர்ந்து அதுல இருக்கிற ஒரு நாலு ஒரு நாலு தக்காளி வந்துச்சு அப் அப்டின்னாலே நீங்க ஒரு நாள் அத வச்சு நீங்க சமாளிக் ச்சுக்கலா ஓட்டிக்கலா நம்ம போய் கடைல ஒரு கி கிலோ நாப்பது ரூபாய்க்கு வாங்கறதுக்கு பத் இதுலா இந்த மாதிரி நீங்க நம்ம பண்ணி ஆ நம்ப அத எடுத்து பயன்படுத்தும்போது அது நமக்கும் ஆமா அது நமக்கு வந்து அது ரொம்ப பயன்படுத்துற அளவுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது நா இது வந்து பாத் த்தீங்கனா எல்லா என்ன சுத்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கு நா வந்து இது ஒரு இந்த ஒரு யோசனைய வந்து நா எல்லாத்துக்கும் திணிச்சு ட்ருக்குணுச்சு ங்ளே ஏன்னா எனக்கு வந்து அ மாடித்தோட்டோ வைக்கணும்னு ஆசை ஆனா நாங்க இருக்கிற சு சுற்று சூழல் பாத்தீங்க அப்டின்னா வீடு அடுக்கு மாடி வீட் அப்டிங்கிறதுனால எங்களால அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கெடைக்கல எங்க வீட்டுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின் செடி வச்சிருக்காங்க வாழமரம் மருதாணி செ திடீர் செம்பருத்தி மல்லிகை அந்த மாரி சாப் அத பாக்குறதுக்கே நம் அத பாத்தாலே நமக்கு தோணு யோ இந்த மாரி நம்ம வச்சா நல்லாருக் கம்மி அப்டின் சொல்லிட்டோனோ ஆனா நமக்கு ஆ வாய்ப் மாட்டிங்குது எனக்குமே சரி வீட்டுக்கு முன்னாடி வைக் ச்சு முடியாது து ஏன்னா பக்கத்து வீட்ல வந்து கொழந்தைங்க நெறைய பேர் இருக்காங்க நம்ப இல்லாத டைமு அவ என்ன பன் பண்றாங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி பிச்சிருவாங்க நாம அவங்கள திட்டவு முடியாது ஆம் ஆ ஏன்னா கொழந்தைகளுக்கு என்ன தெரியு அந்த ஒரு விஷயொ இருக்கு அத பராமரிக்கணு அது இல்லாம நம்ம வச்சோம்னா எங்க வீட்டுக்கு கீழே இருக்குறவங்களுக் நீ நீங்க சொல்ற மாதிரியேதா தண்ணி ஊத்தும்போது தண்ணிக் கீழ சிந்து அது வந்து அஹ் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகு பேசுவாங்க சிந்தக் கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு ஆ ஆஹ் ஒரு விதிமுறை அவங்க போடுவாங்க
உம் கண்டிப்பா தோழி ஆமாந் தோழி நானே என்னோட் து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க தோழி அவுங்க அப்பிடிதான் பாத்தீங்கன்னா நா வெளில வந்து காயே அவ்வுளவோ ஜாஸ்தி வாங்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான நா முடிஞ்ச அளவுக்கு இப்ப நா சொன்னேல அந்த கொத்தமழி விதய போட்டு அவுங்க கொத்தமல்லி தலய எடுத்தோவோ ஹ புதினா வந்து அந்தோட இத வாங்கி அத ஒரு டப்பால சேர்த்து வச்சுப்பாங்க அதாவது அவுங்க வந்து முழுசா பறிக்காம அந்த இலகள மட்டும் இபிடி அழகாக கட் பண்ணி எடுத்துப்பாங்க எனக்கு இன்னக்கி த ஆ அது அப்டியாது அதிலே இருக்கு திருப்பி அதிலே துளிர்த்து வரும் அவுங்க அப்ப அத சொல்றது நாங்க வெளில போய் கடயில வாங்குனோனா அதுக்கு தகுந்த ரசாயன பொருளையும் அது கெமிக்கலு அது இதுன்னு கலந்து அந்த பச்சயாகவே இருக்கணுன்றதுக்காகவே பண்ணிர் இருக்காங்க இப்ப இது நாங்க முறயில தயாரிக்கிறோ நம்மளே ஹ விளச்சல கொடுத்து நம்ம எடுத்துக்கிறதுனால இது நமக்கு நல்ல ஒரு ஆ சத்து நெறைந்த காய் தானே அப்டின்றவ கத்திரிக்கா செடியில அதே மாரி ஒரு கத் ஒரே ஒரு அந்த ஒரு டப்பால வச்சிருக்காங்க பெரிய கேன் மாரி இருக் போந்ததுல வச்சிருக்கறாங்க கத்திரிக்கா செடியில ஆ நாலு கத்திரிக்காய் வரும் அத அவுங்க பறிச்சிட்டி இது எங்களோட இதுல வந்திருக்கு தயாரிப்புல வந்திருக்குல அது எவ்ளோ நல்லா இருக்கும் அத அவுங்க சொல்லி சொல்லி ஒன்னு ஒன்னி சொல்லயிலய எனக்கு அவ்ளோ ஆசையா இருக்கு ஆ செடிகெல்லா வளத் அது அப்டிதா ஒரு உயிர் ஆ இது ஒரு உயிரு அத பராம அத பராமரிக்கிறதுக்கு கூட பாத்தீங்கின்னா நம்ப வீட்டுல நம்ப ச சாப்பட்ட தட்டல வர அந்த தக்காளித்தூளு அந்த மாரி பொருளே எடுத்துக்கிறாங்க முட்ட ஓடே எடுத்துக்கிறாங்க அதுக்கு ஆ ஒறமே அது தானா அதுக்கப்பற எங்கேயாவது போயிட்டு அவுங்க வீட் வீட்ல அவுங்க வீட்டுல இருக்கிறவங்க போய்ட்டு இந்த ஆடோடது மாடோடது சாணத்த எடுத்துட்டு வந்து அதோட வந் கொஞ்ச உரமு போட்டுக்கணு மற்றத்தபடி வேற எந்த உரமு அவுங்க வாங்கி போட மாட்டாங்களா
இப்போ வந்து இயற்கையானது இப்போ வந்து மாட்டு சாணம்ங்கிறது வந்து நம்ப முன்னாடி எல்லா பாத்தீங்கன்னா அததா வந்து உரமா பயன்படுத் தட்டுந்தங்க ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்டினா ஏதோ ஸ்பிரே அது இதுன்னு சொல்லி நெறைய விஷய பாத்தீங்கன்னா அதுலயே உங்ளுக்கு நெறைய ஒரு ஒரு செயற்கையான பொருள்கள் கெமிக்கல் எல்லாமே கலந்திருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளோட உடம்புக்கு செத்து இருக்காது
போய் கடையில ஒரு கீரையே வாங்குனா அந்த கீரையில கூட அது பச்சையாவே இருக்கணுன்றதுக்கா இப்ப ஆ ரசாயனத் கலந்து வச்சிருக்காங்க ம்ம் ரசாயனத்தை கலக்குறாங்க ம் அப்ப மாடி வீட்டு தோட்டங்குறது நமக்கு எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு பாத்து உங்க அ உம் காயும் செரி அந்த பூச்செடியும் சரிப் பூச்சி அதாவது பூக்கட்ட தெரியாதவங்களுக்கு கூட நம்ம வீட்டு மாடியில இதுக்கு பூத்துருக்கு அப்டி சொல்லி ஒரு கற்ற ஆர்வத்தை தூண்டும் அப்ப நம்ம வீட்ல ஒரு காய்ச்ச இந்த காய்கறி சொல் அந்த காய்கறிய வேஸ்பண்ண கூட நமக்கு தோணாது
நம்பு அத நம்ம பாக்கும்போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும் இங்க ஒரு கவலையோட இருக் கிங்க ஏதோ ஒரு யோசனைல இருக்கீங்க போய் அந்த செடி நில பாத்து போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்து ஐயோ ஒரு ஒரு நம்ப நண்பர்கள் கிட்ட பேசுற மாரி இருக்கும் நானும் அதை மாரி நெறைய பண்ணிருக்கேன் தோழி எனக்கு பூச்சி ஆர்திகள்னா ரொம்ப இஷ்டம் அதுவும் பாத்தீங்கன்னா ரோஜா பூ இந்த செம்பருத்தி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டம் வரும் பூக்களெல்லாம் பாத்தா எனக்கு அவ்ளோ ஆச்சரியமா இருக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் நம்ம போய் பேசுற மாதிரி அவங்க பக் பக்கத்துல போய் நின்னோம் அப்டினா அவங்க நம்ம கிட்ட எது பேசுறாங்க அப்டிங்கற மாரி நமக்கே ஒரு ஆமா நமக் கி ஒரு என்ன வர ஆரம்பிச்சிடும் அவ்ளோ அழகா இருக்கும் இதெலாம் வந்து பாத்தீங்கனா இறைவனோட படைப்புதான் எதா எதுவுமே வந்து நம்ப கைலயும் இல்ல எத் எல்லாமே இறைவனனேட படைப்புல தான் வந்திருக்கு அதே மாதிரிதான் இந்த மாதிரி அந்த மாடி தோட்டம் அப்படிங்கற ஒரு யோசனை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாடி கேட்டு சொல்லும் போது இது இன்னும் அப்படியே பெருகிிட்டே போ அப்போ அந்த மாடி தோட்ட முத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு வே விஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து போகும்போது அவங்க அதுலயே கொஞ்சம் நல்ல ஒரு யோசனை வச்சு சரி நம்ம இதையும் பண்ணி ப கிளப்ப்பியப்பி
ஆமா கண்டிப்பா சொல்லு கண்டிப்பா செய்வாங்க
நீங்கங் வேற இது சு சுற்றுலாத்தலங்கள் அந்த மாதிரி போற பழக்கம் உண்டுங்களா
ம் போவோம் தோழிய ஆனா இப்ப ரீசன்டா எங்கேயுமே போகல வீடலதான் இருக்கோம் எங்கேயும் போகல
சரிங்க சரிங்க தேழி சரி சரி சரிங்க தேழி நமக்கான நேர அவகாசம் முடிந்தது
எவ்வளோ நேரம் பேசணும் தோழி
ஆஹ் பத்து தாட்டி ஒன்பது பத்து இந்த இதுல பேசுன்னோ தோழி
சரிங்க தழி சரிங்க தழி
சரிங்க தோழி நம்ம அடுத்த அழைபுள்ள கண்டி ஆஹ் ஆிச்சுங்க நம்ம அடுத்த அழபுள்ள சந்திக்கலாம்
கண்டிப்பா உங்கள்டிட்ட பேசுினது ரொ மகி்ழ்சி தோழி மாடி வீட்டு தோட்டத்தை பத்தி எனக்கு சொல்லிிருக்கிறீங்க அதை நான் இன்னும் ரெண்டு பேத்து நான் கண்டிப்பா சொல்லுவேன் ரொம்ப மகிழ்ச்சி தோழி நன்றி தோழி கண்டிப்பா தோழி உம் நன்றி